ப்ம் நல்லாருக்கீங்களா
ஆஹ் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
த்தா சாப்ட்டீங்ளா
ஆஹ் இல்ல சாப்புட்ணூ இனிமேல் தா நீங்க
நானு இந்தமேரி தாங்க
அப்டியா செர் செரி
இன்னிக்கு என்ன ஸ்பெஷல் சமையல் வந்து
ஆஹ் இதுதா அதேதா இட்லி காலயில இட்லி பண்ணோ கறிக்கொலம்பு பண்ணோ அதேதா உம் ஊர் பத்திஸ் சொல்லிட்டு இருந்தீங்க நல்லா இருந்துச்சு
உம்
மொளப்பயிரு ஏதோ சொல்லிட்ருந்தீங்க
அது வந்து அஹ் அப்பற வந்து அந்தய் குச்சிய எடுத்து மறுப்டியு வந்து என்ன பண்ணுவாங்கனா தேங்காய சுட்டுட்டு அந்த குச்சி எடுத்து அந்த பெண்கள்ளல்லா அஹ் வந்து கொலவ போடுவாங்க இல்லைங் பாட்டு பாடி கொலவ போட்டு டா இந்த ஆத்துக்குள்ளேப் பயங்கரமா இருக்குமோ யாரு வந்து வீட்டுல அந்த அன்னைக்கு யா யாரு இருக்க மாட்டாங்க மோ எல்லாரு ஆத்துலதா இருப் ப்பாங்க அந்தன்னைக்கே
அப்டியா
ஐயய்யோ ஊர்ல்லியே ஊருக்காருங்க ஃபுல் எல்லாருமே லேடிஸ்லேருந்து வயசானவங்க ஜென் பெரியவங்க சின்னவங்க எல் எல்லாருமே எல்லாருமே கொழந்தயக்கூட தூக் தூக்கிட்டு வந்துருவாங்க ஆத்துக்கு அவ்ங்களுக்கு அதுதானே ஒரு எண்டர் டைமென்ட்டு அப்டின் சொல்ட்டு அங்க கொழந்தய தூக்கிட்டு வந்துருவாங்க அப்றோ அது வந்து குத் ச்சி எடுத்து அடுச்சு அதுக்கப்ற அதுல அரிசி து எல்லாங் கொண்டு போவாங்க அது வந்து எல்லாரு அங்கே பகிர்ந்து வாழப்பழ தேங்கா எல்லா வச்சு அ த்தயம் பண்ணுவாங்க அப்றோ ஏழு கன்னிப் பெண்கள் இருக் காங்ள அதாவ்து வயசுக்கு வந்த வய்சுக்கு வராது இருப்பாங்க போல
ஆமா ஆமா
அது வந்து இந்த மொளப்பாரிய கொண்டோய் முன்னாடி வச்சுட்டு அந்த ஏழு பேர் இதுக்கு வந்து ஒரு ட்ரம் செட் மாரி வச்சு அடிச்சு அவ்ங்களுக்கு வந்து சாமி வரும் பாங்க ஆஹ் சாமியா யாரு மேல ஃபஸ்ட்டு வருது அவ்ங்கள நிறுத்திட்டு அவ்ங்களுக்கு ஒடனே சாமி வந்ததுக்கப்றோ அந்த மொளப்பாரிய எடுத்து ஆத்துக்குள்ள கரைக்கணு அந்த மாதிரி உம் எந்த டீம்ல வருதோ ஒரு ஒரு டீம் இருக்கு அப்ப ஒரு முப்பது டீம் இருக்குதுனா முப்பது பேத்துல கன்னிப் பொண்ணுங்களா இருப்பாங்களா அதாவ்து வயசுக்கு வராத பொண்ணுங்கள்லா
ஆமா ஆமா
நெறையா பேர் இருப்பாங்க அதுல எத்தன பேர் வேணாலு கலந்துக்லா அதுக்கு வந்து காமனான ஒரு எடத்துல டீம்மு உறியடிப்பாங்க அது அந்த உரியடிச்சாங்கன்னா அதுல யாருக்கு ஃபர்ஸ்ட் சாமி வருந்தோ அந்த டீம் ஆளுங்க வந்து அந்த ஆத்துல வந்து மொளப்பாரிய கரைக்கெணு
ஓ அப்டியா அ அ அ பாட்டு பாட்டு இந்த ஏதோ பாட்டு பாட்டு இது நடுவுல
அதுக்கப்பறோ இது முடிச்சதுக்கு அப்பறோ அ அதுக்கப்பறோ இது முடிச்சதுக்கு அப்றோ நீங்க சொல்றத அதுதா என்ன சொன்னீங்க
அந்த பயிரெல்லா அந்த மொளச்ச பயிர் இருக்குல்ல அத வச்சு சுத்தி பாட்டு பாடுவாங்க தான தை கைத்தட்டி
ஆமா அதெல்லா அது ஒரு பக்கோ நடக்கு க்கும் யாரு எந்த டீம்ல போய் சே சேர்ந்துக்கலானு சேர்ந்துக்கலா அதுவு எங்கேயே போறாங்க எங்கேயே போறீங்கனு யாரும் கேக்க மாட்டாங்க
அப்டியா ம் நா இந்த தொலைக்காட்சியில பாக்குறதோட செரி ஆமா அது இதெல்லா அதுதா அதுலதா பாத்தது நானு நேரடியா போய் பாத்ததுல்ல
செரி செரிங்
நீங்க சினிமாக்கலா போனது இல்லயா சொல்லுங்க சினிமாக்கலா போவீங்களா திரைப்படத்து இருக்கு ஆ
ஆ ஹ சினிமாவுக்குல்லா போறதே இல்லங்க
அப்டியா
என்னன்ன ந நடக்குதுன்னு கூட தெரியலங்க அப்டி வில்லேஜ் இல்லைங்க அதனால அப்படியே போயிட்டு இருக்குது கொஞ்ச நாள்ல சிட்டி இருந்த கூட தெரிவிக் தெரியாதுங்களா வி ஐப் சாயிப் இப்போ நாங்க வீட்லயே கரண்டு பில்லே எதுவுமே கட்றதே கெடையாது கரண்டு பில்லேயே எங்களுக்கு கெடையாதுன்னு வச்சுக்கங்ளே
ஆ
என்ன பகல் டைம்ல இந்த மதியம் ட் டைம்ல மட்டும்தா ஓட்டுறது நைட் டைம் எல்லா வெளியவே வெளியவேதா படுத்துக்குவோ
அ அம்
ம் வீட்ல செடி வச்சுருக்கோங் உல்லன்
ஆமா ஆமா ஆ
அதனால வெளியவே தா படுத்துக்குவோமா கரண்டு புள் கட்டுறதுல்ல அப்படியே போயிட்ருக்குது எங்க போய் படத்துக்கு போறது அப்படின்னு அதுவே ஒரு நாள்தா ரெஸ்ட் எடுத்தோ இங்க வந்து சா எங்க வீட்டுக்காரட்ட வந்து அம்மா வீட்டுல தா இருக்கோமா அதா பாப்பாப் புரந்தலருந்து அதனால அம்மா நானுமழ் அவ் ஒரு வேல எல்லாமே இருக்கமா ஆ அவரு வந்து வேற ஊரு இங்க வந்து இருக்காங்களா
ஆ
பங்க்ஷன்னா நாங்க அங்க போயிக்குவோ அவ அவரு அவடு அவருட ஊருக்கு போயிடுவோ
ஓ ஆமா செரி செரி செரி
ந்து மோஸ் வந்து கவ் டிவி பாக்க முடியாது ஏன்னா அவருக்கு என்ன சமைக்கோணு அதுவே வாழ்க அப்டியே போய்ட்ருக்கு அவங்களு வந்து சாப்றது சாப்பாட்டுல மட்டு தாம்ரம் இது மனசு திருப்தி ஆகா ஏன்கேட்டா சாப்பாடு ரசோ கொழம்பு பொரியலு அதில்லாது ஒரு தயிர்ரு சொசைட்டில பால் வாங்கிக்வோ ம் அப் பால் வாங்கி தயிர் போட்ருவே அப்பற வந்து அது இல்லாத நைட்டுக்கு டிபனு காலையில அஹ் டிப்பண்ணு அஹ் அதுலாது கேழ்வரகு இப்போ சின்ன சின்ன இது பண்ணிட்டுதுக்கு அப்பறோ சாயந்தர ஆனா இது இங்க்கு ஸ்நாக்ஸு அதாவது பயிரு முட்ட அப்புறொ வந்து சுண்டலு இந்த மாரி விதவிதமா வே கெழங்கு வீட்ல செடி போடுறோம்ள அதுல இருக்க கெழங்கு சக்கரவள்ளி கெழங்கு மரவள்ளிக் கெலங்கு அதுல ஏதா ஒண்ணு புடுங்கி போட்டுச் வேக வெச்சு தந்துருவே அந்த மாதிரி கெளங்கு பழங்கள் அந்த மாரி ஏதோ ஒன்னு குடுத்துருவே இப்டியே சம்யல் ரூம்லயே வாழ்க போயிரு எங்க போய் ரெஸ்டுதா எட் எப்படா எடுக்கொனு தோணு
அஹ் ஹ இப்ப அம்மா வீட்லதானே இருக்கீங்க
ஆஹ் அம்மா வீட்ல தா இருக்கும்
இப்பல்ல ரெஸ்ட் எடுக்க முடியல
இப்ப வந்து இந்த இப்ப இந்த ஒர்க்ல ஜாயின் பண்ணருந்து இப்ப அத நைட் அங்க போய்ட்டு வந்தங்க்ளா போய்ட்டு வந்ததுக்கு அப்ற இந்த ரெண் ஒரு ஒர் ரெண்டு மணி நேர ரெஸ்ட் கெடைக்கு அதுலயுமே துணி எடு அதாவது இவர் வந்து எப்டி தெரியுங்க்ளா எடுத்த பொருள் எடுத்த எடத்துல இருக் கனு
கொஞ்ச கூட ஆள் ட்ரா கூடாது கொழந்தைங்க இருக்காங்க அதெல்லா சொல்ல கூடாது சாமி கும்புடோணு வெளக்கு போடணு வீடு நீட்டா இருக்கணோ ஆமா அவுரு அப்டிதா இரு வரு அதனாலயே இப்பொ எப்படா ரெஸ்டு அதுங்களல போய் நா எங்க சினிமாங்குற ஒரு பாக்கும்போ ஒரு என்ன வரு ஆனா ட்ரிங் எந்த அந்த ஒரு அடிஷ்னல் வ இது கெடையாது எதுமே கெடையாது எந்த பழக்கமு கெடையாது இதுல கொஞ்ச அடிக்டு இந்த வீடு சுத்தமா இருக்கணு சாமி இதலா கரெக்
ஓ ஓ ஆஹ்
ஓ ஆ விளக்கு போடோணு சாமி கும்புடோணு பாத்ரமெலா விளக்கி வச்சிருக் கொணு எடுத்த பொருள் எடுத்த எடத்துல இருக்கணு அந் மாரி ஆஹ் அப்றோ நேச்சுரல ரொம் ப விரும்புவாப்டி இர்க்கு எ எதுவுக்கா ஹ காய்கறி எல்லாம் வந்து ஃபிரிட்ஜில வைக்க கூடாது அன்னன்னைக்கு வாங்குனா அன்னன்னைக்கே சமைச்சுக்கோணு
ஓ அ அப்டியா அப்பன்னா நெறைய செலவாவுந்தன்ன
ஏ அம்மா வந்து மார்க்கெட்டு தா போறாங்க அதுனால எங்களுக்கு தேங்கா வெங்காயொல்லா கடைஸ் தி கிடச்சிரும் ஏன்னா மார்கெட்ல ஒ ரெண்டும் ரெண் மூண் மார்க்கெட் போவாங்க தேங்கா வந்து அப்ப எப்போ வீட்ல லோடு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு கூட ஆயிரங்காய் இருக்கு ஆஹ் அதனால வீட் ட்ல வந்து லூஸ்ல வாங்கிட் போவாங்க வில்லேஜ்ஜில்ல அதனால வந்து வாங்கிட் போவாங்க அங் எங்களுக்க காய் செலவ் கிடையான்னு வச்சுக்கோயே அவுங்க பாத்துக்குவாங்க எங்க அம்மா பாத் துக்குவாங்க
ஊஹூம் ஓ
எண்ணெ சின்ன சின்ன பொருள்லாம் அவுங்க வாங்கி போட்ருவாங்க மெயின் பாட்டுலா நாங்க
ஊஹீம்
ஐயாயிருந்தா நாங்கோ அந்த மாசத்த ரன் பண்ணிருவோம்
பரவால்லையே
நெஜந்தா அந்த மாசொ ஓட்டிருவோம் ஒ ஐயாயிரம் போது அ எப்டியும் ஆயிரரூவாய்க்கு ஜாமானோ வே ஏதாவதுஸ் சாப்புட்றதுன்னா அதுமே கடைலைலா எதுவுமே வாங் சாப்டு ஒரு ஏதோ ஒரு பராட்டா சாப்பிடனு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதும் நல்ல ஹோட்டலா பாத்து அவரா செலக்ட் பண்ணி ஒரு நாள் கேட்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லி வச்சுரணு
ஆஹ் அப்டியா
ஆமா உண்மதான் அப்டி சொல்லி வச்சு அதை கெஞ்சுவன்ஏங்க இன்னைக்கு ஒரு நாள் வாங்கிட்டு வர மாட்டாரு எல் க்கு ஆரோக்கியம் கெடையாது அப்படி இப்படின்னு சொல்லுவாரு அதனாலயே சாப் ஒரு ஆசையே போய் பீஸாவ நான் சாப் அப்பது கூட கெடையாது
அப்படியாஅஹ்
இச பற் அதெல்லாம் அவரும் சென்னையில தான் இருந்தாப்புடி மேரேஜக்கு அப்பறோ இங்க வந்து மாறணும்னு அதெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு கெடுத்துண்டு போறதுக்கு இயற்கை வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாரு எவ்வளவு உடம்பு ஆரோக்கியமா வீட்லயுமே வேணா வந்து பெருமிக்காக சொல்ல ஓர் நாள் கோதுமதோச ஒரு நாள் ராகி தோச ஒரு நாள் கம்பு தோச ஒரு நாள் சோளொ அது மாரி களி அந்த மாரிதான் சாப்பாடு காலை ப பழைய சாதொ இதுதாங்க வீட்டுல சாப் பட
ப்பா இ நீங்க சொல் நீங்க சொல்லி இப்பதான் நான் கேட்கறேன் இதெல்லா
உண்மையா தான் சொல்றேன் இது வந்து யாரும் நம்ப மாட் ட்டாங்க ஆனா இதுதான் நான் ரொட்டீன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கே ஆனா வந்து எனக் முன்ன எல்லாம் ரொம்ப தலைவலிக்கும் இப்ப இ இந்த சாப்பாடு புட் எல்லாம் மாத்தனது இருந்து எனக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனை இல்லாம கரெக்டா போயிட்டுக்குதுானா கொஞ்சோ கஷ்டமாாதான் இருக்கு செரி என்ன கேட்பாங்க நா உங்க வீட்ல இருக்கனால தான எனக்கு செஞ்சு குடுக்க மாட்டேன்னு ஒரே வார்த்தையில கேட்ராறு ஆமா அதுக்குமேல என்ன பேச முடிது அது செரி அப் பா இல்ல அம்மா இல் அப்பா இல் ல தம்பியு இல்ல அதனால சேரி செஞ்சு குடுத்துட்றது
ம் ம் ம்
வீட்ல என்ன அக்கா ம் மெளகுபொடி இதெல்லா வாங்கியாந்து எல்லாமே குடுத்துருவாரு
அ
ஜாமனு மல்லிக ஜாமனுமா வாங்கியாந்து குடுத் த்ருவாரு ஆனா செஞ்சி மட்டுந்தா குடுக்கோணு
வித்தியாசமா இருக்குங் ஆனா
அவரு ஆம்மா ரெண்டு பேத்துக் கு ஒரே வய்சு வேற அது இல்லாத சேம் ஏஜ்ஜு அதுவே கொஞ்ச சின்ன அண்டஸ்டாண்டிங் இல்லாம போவு எடு இப்போ அவருமே வேல செய்வாரு செய்ய மாட்டன்ல்லா சொல்லல வீடு தொடைச்சிவுடுவாரு தண்ணி புடிப்பாப்டி செடி செடிக்கு தண்ணி ஊத் துவாரு அதெல்லா அவரு செய்வாரு பால் வாங்ட்டு வந்து குடுப்பாரு அவரு செய்வாரு அதாவ் சண்டேனா அவரோடைய ச மையல் அதாவ அந்த அன்னைக் ஒரு நாளு மீதி ஒர்க்கிங் டேல என்னோடைய நாள் அ
ஓ ந ந த நல்லா இருக்கு கேக்கற்துக்கு நல்லாதா இருக்கு ஆமா சேரி தோலி ஆம்மா நன்றி தோலி நன்றி நெறைய பேசிட்டோ நன்றி தோலி
ம் நன்றி